ஓ
ஆஹ் சொல்லுங்க
தோழி
ஆ வணக்கம்
எப்டி இருக்கீங்க
ஆ நான்
ஆ நா நல்லா இருக்கே ஓகே ஆ சாப்டே நீங்க சாப்பிட்டீங்களா நா வந்து பூரி சாப்டோம் நீங்க என்ன சாப்டீங்க
நா இப்பதா இட்லி சாப்டே பேக்கிரவுண்ட்ல சவுண்டு கேக்குது
ஆ
ஆ
இட்லி கூட்டெனது
இட்லி கறி கொழம்பு
அப்டியா செரி செரி என்ன என்ன பண்ணிட்ருக்கீங்க
சும்மாதா
இல்ல என்ன பண்ணிட்ருக்கீங்கன்னே படிச்சுட்ருக்கீங்களா
ஆமா படிக்கிறே
என்ன படிக்றீங்க
ப ப்ளஸ் டூ படிக்கிறே
அப்படியா ஸ்
ஆ நீங்க என்ன பண்ணி நீங்க என்ன பண்றீங்க
நான் நியூட்ரிஷன் படிச்சுட்டுருக்கே காலேஜ் தேர்ட் இயர்
ஆ ஓகே டென்த்துல எத்தினி மார்க் எடுத்தீங்க
டென்த்துல ஃபோர் ஃபிஃப்டி
கங்க்ராஜ்லேஷன்ஸ்
நீங்க எவ்ளோ எடுத்தீங்க
த்ரீ டொன்ட்டி ஒன்
ஓகே ஓகே
ம்
எ என்ன க்ரூப் எடுத்திருக்கீங்க டொல் த்துல
உங்களுக் ஃபுட்பால் பிடிக்குமா
இல்ல புடிக்காது
வேற என்ன ஸ்போர்ட்ஸ் புடிக்கூ உங்ளுக்கு
எனக்கு ஸ்போர்ட்ஸே புடிக்காது
ஏ ஸ்போர்ட்ஸே புடிக்காது
ஸ்போர்ட்ஸ் அவ்ளவா நா பாக்க மாட்டே அதனால புடிக்காது எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் கெடையாது
ஓ ஓகே ஓகே அப் ப எதுல உங்ளுக்கு இன்ட்ரெஸ்ஸு
எனக்கா எனக்கு டான்ஸ் பண்றதுல தா இன் ட்ரெஸ்ட்டு
ஓ டான்ஸ் நல்லா ஆடுவீங்க போல ஓகே ஓகே
உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்
எனக்கு ஃபுட்பால்ல தா
ஓ அப்டி நீங்க ஃபுட்பால் பிளேயரா
ஆமாமா
ஓகே ஓகே ஸ்கூல்ல இந்தெல்லா போயிரி க்கீங்ளா ஃபுட்பால் விளயாட
ஆ ஸு கூலு விளையாடல்லா போயிருக்கறே மேச்சுக்கு எல்லா போய்ருக்கே
அப்டியா செரி செரி
நீங்க எங்கயாச்சு போயிர் க்கீங்ளா மேச்சிக்கு
அஹ் த ஸ்கூல்ல கல்ச்சரல்ஸ் வெப்பாங்க அப்பிடி நாங்க வேற ஸ் கூல் போயிருக்கோ
ம்
டுவெல்த் முடிச்சிட்டு அப்பறமா என்ன படிக்கலான் எட் நெனைச்சிருக்கீங்க என்ன கோர்ஸ் எடுத்திருக்
அதான் நீட்டுக்கு போலாமான் யோசிக்கிறே
அப்டியா என்ன எடுத்திருக்கீங்க என்ன குரூப் எடுத்திருக்கீங்க
சயின்ஸு குரூப்
ஓகே ஓகே
அலோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
பயோ மேக்ஸ் எடுத்ருக்கே
அப் இப்ப சயின் க்கு சொன்னீங்க அப்றோ பயோ மேக்ஸ் ட்டு சொல்றீங்க
சை சயின்ஸ் நா நென்ச்சே கேட்டா இல்ல சயின்ஸ் இல்ல இது பயோ மேக்ஸ்ன்னாங்க ஸ்கூல்ல அதா யாருக்கேட்டாலு சயின்ஸ்ன்றே தெரியாம அப்றோதா பயோமேக்ஸ்ன்றே
பயாலஜி எடுத்திருக்கீங்களா
ம்
ஓகே ஓகே எப்டி ஈசியா இருக்கா இல்ல டப்பா இருக்கா ஓ அப்டியா
ஆ
லெவன்த்ல எவ்ளா மார்க்கு
தியா ஃபோர் ஹண்ட்ரட் டு
ஓகே ஓகே ஸ்கூல்லா எப்டி ஜாலியா இருக்கா இல்ல ஸ்ட்ரிட்டா இருக்கா
உங்களுக்கு அப் அப்டிம்மா இல்ல அம்மா இப்டிம்பா
எனக்கு ரெண்டு பேரையிமே புடிக்கு
ஆ ஓகே ஓகே
உங்களுக்கு
எங்களு எங்க அம்மா தா புடி
ஓ ஓகே ஓகே ஒங்க கூட பிறந்த எத்தன வேரு
ரெண்டு பேரு
சிஸ்டர் ஆர் பிரதர்
உங்க கூட பொறந்தவங்க எத்தினி பேர்
எங்களுக்கு ஒரே ஒரு சிஸ்டர்
ஓகே ஓகே கார்
அப்டிங்ளா ஆமா பாப்பே
பிடிக்கூ
எனக்கு ஃபேவரேட் வந்து சோட்டாபீம் தா
சொல்லுங்க
புரியல என்னது
சோட்டா பீம் நேம்
சோட்டா பீம்ல
மூணு கேரக்டர் நேம்
மூணு கேரக்டர் நேமா நீங்க என்ன எனக்கு டாஸ்கா குடுக்குறீங்க சுக்கி ராஜு பீம்
ஓகே ஓகே
உங்ளுக்கு என்ன கார்ட்டூன் புடிக்கு
எனக்கெல்லாங் கார்ட்டூனு பிடிக்கு
ஓ அப்டியா இப்ப பாப்பீங்ளா கார்ட்டூன்
இப்பல்லாம் அவ்வளோ பாக்குறது இல்ல
ஓ செரி செரி வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க
ஆஹ் நல்லா இருக்கு காங்க
சிஸ்டர் வந்து உங்களை விட எல்டரா இல்லன்னா
இல்ல இல்ல என்ன ஒரு சின்ன சின்னவங்கதான்
அஹ் என்ன படிக்கிறாங்க
சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்
ஓ அப்ப பிரதர்
பிரதர் காலேஜ் செகண்ட் இயர்
ஓகே
ஓகே ஓகே வீட்டுல எல்லாரும் என்ன பண்றாங்க
வீட்ல எல்லாரும் என்ன இருக்காங்க அம்மா கிச்சன்ல இருக்காங்க அக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக் இருக்காங்க
ஓகே ஓகே
உம்
ஹ
உங்க பேர் என்ன பேரு
நேம் சொல்ல கூடாதே
ஓக்கே
வேற இதுலல்லாம் உங்களுக்கு இன்டரஸ்ட் இருக்கு
என்னக்கு சி ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்டு உகார்ந்து நல்லா சாப்பிடனதுவான்
ஓ சாப்பிடுறதுலதான் அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா
ஆஹ்
ஹலோ
ஆமா
என்ன ஃபுட்ல்லாம் புடிக்கும்
எனக்கு வெஜ்ஜும் புடிக்கும் நான்வெஜ்ஜும் புடிக்கும் ஹலோ உம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன என்ன புடிக்கோ
எனக்கு ஃபுட்ல ஃபேவரெட்லா கெடையாது
எல்லா ஃபுட்டோ புடிக்கோ
புடிக்கும்லா இல்ல எது தந்தாலு சாப்புடுவே
ஓக்கே ஓக்கே
ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லா புடிக்குமா உங்களு
ஆஹ் ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லா புடிக்கோ
ஓகே ஓகே உங்க ஸ்கூல்ல ஃபிரெண்ட்ஸ் ல்லாரு எப்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்காங்களா
எங்கையோ இருக்காங்க எங்கையோ இருக்காங்க இப்பல்லா யாரு பேசுறா
அப்டியா ஏன் பேச மாட்டீங்களா ஸ்கூல்ல அப்பட்
ஆஹ் ஸ்கூல்ல பேசுவோ பழைய ஃப்ரெண்ட்ஸ்லா இப்பல்லா பேசமா ட்றாங்க
ஓ அது அப்டிதா லெவன்த் டுவெல்து மாறிட் டாலே யாரும் பேச மாட்டாங்க
ம் ஸ்கூல்ல இருந்தாலே எவ்ளோ ஜாலியா இருக்குங்க
ஆமா கண்டிப்பா ஸ்கூல் லைஃப் தா என்ஜாய் பண்ண முடியு அத்தா ஜாலியா இருக்கோ
படிக்கிற நேரத்துல படிக்கணு வெளையாட்ற நேரத்துல வெளையாட்னு கே
ஆமா
உம்
உங்க ஸ்கூல் எப்டி ஸ்ரிட்டா இல்லன்னா ஃப்ரீயா விடுவாங்களா
என்னது
உங்க ஸ்கூல்ல எப்டி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா இல்ல ஃப்ரீயா விடுவாங்களா
இல்ல இல்லங்க அவ்வளோ ஸ்ரிட்
ஓ சேரி சேரி
உங்க ஸ்கூல் எப்டிங்க
தா விடுவாங்க
உம் இப்ப டென்த்து டூவல்த்து டூவெல்த்து பச்சாங்கல்ல உங்க கூட ஃப்ரெண்ட்சு
ஆமா
அவங்களா இப்ப உங்க கூட இது ரில ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா
ஆமா ஆமா நாங்க இன்னும் ரிலேஷன்ஷிப்ல தா இருக்கோம்
ம் ஓகே ஓகே
நாங்க சேந்துதா இப்ப காலேஜும் படிக்கிறோம்
ஓகே ஓகே ம் ஆஹ
எப்டி ஸ்கூல்லல்லா எப்டி போகுது என்ஜாய் பண்றீங்களா இல்ல மொக்கையா போகுதா
ஹலோ கேக்குதா ஆ கேக்குது சொல்லுங்க
ஸ்கூல்லாம் என்ஜாய் பண்றீங்களா இல்ல மொக்கையா போகுதா வீட்ல இருக்கதா புடிச்சிருக்கா
ஸ்கூல் ல இருந்தால தாங்க எனக்கு பிச்சிருது வீட்ல தா ரொம்ப போரிங்கா போகுது
ஓ ஓகே ஓகே
ம்
சேரி உங்ககிட்ட பேசுன நேரம் முடிவடைந்தது நா போனை வைக்கிறே
ஆ ஓகே ஓகே
நன்றி